ஹலோ வணக்கம் தோழி ஹலோ ஹலோ
வணக்கம்
வணக்கம் தோழி
வணக்கம் தோழி
ம் கேக்குதா நா பேசுறது கேக்குதா
வணக்
வணக்கம் வணக்கம்
வ க்கம்
வணக்கம் தோழி நா பேசுறது கேக்குதா
கேக்குதுக்கு தோழி நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்
நல்லா இருக்கீங்களா தோழி கீ நல்லா இருக்கு உங்க குடும்பத்துல எல்லாரு நல்லா
ஆ எல்லார் நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லா நல்லா இருக் காங்களா
நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நீங்க அங்கயே ஆமா அம்மா அப்பா ஊர்ல இருக்கீங்களா இல்ல நீங்க தனியா இருக்கீங்களா அய்யோ சமச்சாச்சு தோழி நீங்க என்ன சமச்சீங்க
ஆ நா காலைல வெச்ச கார கொழம்புதா மதியத்துக்குங்க இன்னைக்கு ஒரே தடியா சமச்சாச்சு
சேரி சேரி நீங்க வந்து அம் அம்மா வீட்டு விட்டு ஊர்ல இருக் இருக்கீங்களா இல்ல நீங்க வந்து வேற ஊர்ல இருக்கீங்களா ஆ
ஆ நாங்க இங்க வந்து இப்ப எங்க மாமியார் வீட்டல ஊர்லதா இருக்கோ ஆனா தனியா இருக்கு ஆ தனியா இருக்கோ எங்க மாமியார் ஊர்லதா இருக்கோ அம்மா ஊர் வே
சேரி அது எப்டி கிராமம் மாறீங்களா சவுண்டுக்கு இது எது கிராமந்தா சேரி சேரி சேரிங்க அவ ரொம்ப அருமையா இருக்கு இல்லைங்களா இயற்கை சூழல்லா
ம் கண்டிப்பா கண்டிப்பா
ஆ நீங்க உங்க வீட்டு தோட்டோ மாரி எதனாச்சு போட்ருக்கீங்களா தோழி
ஆ வெச்சுருக்கோந் தோழி
வெச்சுருக்கீங்க என்னென்ன காய்கறி போட்டு ருக்கீங்க
இப்போ வந்து இப்ப எந்த காய்கறியு இல்லைங் இந்த மாரிந்த நாங்க ஆடி மாசத்துலதா காய்கறி எல்லா போடுவோ
ம் ம் ம்
ம் இப்ப பாத்
அப்போ பெ பெரிய தோட்டமாங்களா ம் ம்
பெரிய நகர் இருக்குல்லீங்களா உங்கள்ட்ட
ஆ இருக்கு நா எங்களுக்கு வந்து வீட்ல வந்து கொஞ்ச எடம் இருக்கு ஆனா வந்து ஆடு மாடு அதெல்லா வளக்கறதுனால வந்து நாங்க வந்து வீட்ல வந்து ம் இதெல்லா சரி அதாது காய்கறி எல்லா போட மாட்டோ என்ன இருக்கு அப்டின்னாக்கா இத வந்து தென்ன மர வாழ மரோ அந்த மாதிரி எல்லா இருக்கு ஆ வயல்ல வந்து ம் இதுக்காகவே தனியா ஒரு எடம் ஒதுக்கி அதுல வந்து காய்கறி எல்லா நாங்க வந்து நடவு பண்ணுவோ அதாது எங்க வீட்டுக்கு தேவையானதா அது விற்பனைக்கு எல்லா போற அளவுக் து கெடையாது நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஆ நம் வீட்டுக்கு
அதா ம் அது எதுது போட்டா சீக்கர வளரு தோழி என்னென்ன காய்கறி போட்டா சீக்கர வளரும்
ஆ வெண்டைக்கா அப்பறம் கொத்தரங்கா கத்திரிக்கா பச்ச மிள ஆ ஆம் ஹம் அப்பறம் வேற என்ன போடுவோ நாங்க அவரிக்கா அப்பற பரங்கிக் க்கா ஆ சொரைக்கா ஆ முள்ளிங் இதெல்லா வந்து நாங்க வீட்லயேதா ஆ அ போட்டுப்போ ம் வீட்லயேதா பயிரிட்டு அது வந் இத நாங்க வந்து அறுவட பண்ணுவோ ஆ இன்னொன்னு முருங்கக்கா முருங்கக்கா வந்து ச் இந்தமாரி இந்த சீசன்ல காய் க்கூடியது அது வந்து உ அது வந்து நல்லாவே வீட்லயு காய்க்கும் வயல்லயுமே காய்க்கும் இந்த மாரி அது வந்து எங்களுக்கு வீட்டுக்கு அது வந்து அது தே பயனுள்ளதா இருக்கு ஏன்னா நாங்க கடைல காசு கொடுத்து வாங்குவது தேவையில்ல இன்னொன்னு இது வந்து இயற்கையான முறையில
ஆம்மா சுத்தமான ஆம்மா ஆம்மா ஆம்மா நம்ம வந்து எந்த பூச்சி மருந்து யூஸ் பண்ணா ஆமா உபயோக்காத அது எப்டி நீங்க வீட்டுக்கு காய்கறி கழிவெல்லா அதுல ஊத்துவீங்களா எப்டி
இல்ல எங்க வீட்டுல வந்து அந்த எருவு இருக்கு இல்லையா அந்த சாணம் அப்புறோ அந்த ஆட்டா ஆட்ரோட எருவு அதெல்லாமே கொண்டுட்டு போய் போடுவாங்க ஹலோ தோலி கேக்குதா ஹலோ தோளி
தோளி கேக்குதுங்களா
ஆ கேக்குது இப்பதா கேக்குது
அ அத்தா அதாவது இந்த வீட்டுல உள்ள இந்த வீட்ல உள்ள எருவு அதலா தா நாங்க பயன்படுத்துவோ
கொனி
ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க தோலி ஹலோ
கேக்குதுங்களா தோலி
ஆ கேக்குது நீங்க பேசுறதா எனக்கு கொஞ்சோ ஆ கேக்குது கேக்குது கட் கட்டாயி கட்டாயி கேக்குது நீங்க பேசு
ஹலோ உ